ஹலோ கேக்குதுமா என்ன பண்றீங்க தூக்கமே வர மாட்டேக்குது வர வர
அடிக்கிற வெயிலுக் தூக்கமா வருது நல்லா வேர்வையாதா வருது
டயர்டாயிருது முடிய மாட்டிக்குது வெயில்ல
அடிக்கிற வெயில எப்டிதா பாத்திரலா கழுவுரியோடி
இப்ப தா கழுவிட்ட வந்தே திரும்ப நைட் ஷிப்டுக்கு
நா இப்பதா சமைக்கவே செய்றே
எங்க வீட்டுல இவ்ளோ லேட்டா சாப்ட்டா கொற சொல்லுவாங்க
நா இப்ப தாண்டா வரே கட எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு அந்த வேலய முடிச்சுட்டு நைட்டு சமைக்கிறதுக்கு வேணு ல்லாம் வாங்கிட்டு காய் வாங்கிட்டு இங்கல்லா நா தூங்குறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் மூணு மணியாகு இனருதானே சமைக்கிறே
சும்மா அப்டி இருப்பே நா சும்மா தண்டமா அப்டி இருப்பே முழிச்சுட்டு ஏனா எனக்கு தூக்கோ வராது
நம்ம பண்ண பாவங்கள் அப்டி அதனால நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது
படம் படமா பாத்துட்டு கெடக்கற புது புது படமா பாத்துட்டு இருக்கறே இந்த மணி ஈஸ்ட் பாக் லான்னு ஒரு முடிவெடுத்து
பாத்தது இல்லையா
ஆ ஆ அது பாக்கவே இல்லை இன்னும்
நா கொஞ்ச பாத்திருக்கே உங்க அப்பாவுக்கு ரொம்போ புடிக்கு ஊரு உலகத்துக்கே சஜஸ்ட் பண்ணு பாரு பாரு உட்டா உங்க அப்பா மணி ஈஸ்ட்ல ஒரு ப்ரொபசர் மாரி மாறிரு அப்படியாச்சு மாறுனதா நல்லா இருக்கு கோடி கோடியாக அடிச்சிட்டு போலா
அப்பா நானு சேரந்துருவாங்க உங்க கூட வந்து
அக் ஆ என்டி பண்ட்ரதே பிராடுதனோ இதுல வேற பத்து பேரு சேத்து ங்ளா சரியா
ஃப்ராடு தன மாதிரிருனால எதா இருந்தாலு காசு இருந்தா யாரு அத ஃப்ராடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க காசுதா இங்க பேசுது போமா ஏமாந்து பித்தலாட்டமா இருக் கு ஏமாத்து உலகமா இருக்கு காசு இருக்கவங்க என்ன பண்ணாலு மதிக்கிறாங்க
அப்பிடியெல்லா கெடையாது அந்த சாமின்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம இவ்ளோ நேர்மையா இருக்கோல்ல நம்ம வேனா கை வுட்டாற தண்ணி வேற எரியுது சாமின்னு ஒருத்தர் இருந்தா வெங்காய வெட்டும் போது ஏ கண்ணு எரியுது ச்ச எறிச்சலா இருக்கு
என்னமா உங்க ப்ரச்சன
வெங்காய வெட்டி கண்ணெல்லா எறியுதுடி
இப்பதா உப்புமாக்கு வெங்காயமு சட்னிக்கு வெங்காயமு
புரியில
இப்பதா உப்புமாக்கு சட்னிக்கு வெங்காயெல்லா உரிச்சே
ஐய்யோ எனக்கு எரியிது ஆ பயங்கரமா எரியிது சாமி வெங்காயத்த கண்டுபிடிச்சா மட்டு கையில கெட்ச்சா நா கொண்ருவே
ஆ ஆ கொல்லுவீங்க கொல்லுவீங்க
வேற என்னபண்றது அவனே அழுது செத்துருப்பா கண்டு புடிச்சவனே ஆனா எனக்கு வெங்காய ரொம்ப புடிக்கு அதுனால வெட்டிட்டு இருக்கே நா என்னதா அழுதாலு என்னால வந்துட்டு வெங்காய வெட்டுறத வந்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியுமா ஏனா பட்டரானியன்சேவனா ரொம்ப புடிக்கு
அய்யய்ய எனக்கு எதெல்லா புடிக்காதோ அது எல்லாமே உங்குளுக்கு புடிக்கு
உனக்கு நான்வெஜ்ஜி தாம புடிக்கு வெஜ்ஜி குடுத்தா நீ சாப்புடுவியா
ஆ ஹா
இது வந்துட்டு நான்வெஜ் சேவதா எப்புடினா முட்ட போட்ற சேவ
சிக்கன் சேவை குடுத்தாலு தீங்க மாட்ட நீங்க வேற சேவையோ திங்க மாட்ட அ ஹா சேவை இடியாப்போ எதுவுமே திங்க மாட்டே
எனக்கு இடியாப்ப சேவனா ரொம்ப புடிக்கு
இடியாப்பமு திங்க மாட்டே
எனக்கு ரொம்ப புடிக்கு அதுவு ஒரு பர்ட்டிகுலர் கடையில தா இடியாப்போ சாப்புடுவே ரொம்போ புடிக்கு எனக்கு இடியாப்போ இடியாப்பமு அங்க குடுக்குற அந்த கொழம்பு அந்த கொழம்புலயும் ஒரு வடையா ஊற வச்சிருப்பாங்க அ லைக் சாம்பார் வட மாரி
ஆமா சுண்டல் கொழம்பு தானே எங்கப்பாவு வாங்கிட்டு வருவாரு நா இடியாப்பம்லா திங் மாட்ட
வட மட் சாப்டுவிய
ஆமா வடையு தோசையு சாப்டுவ
அதுங்க ஆப்போ சுடுவாங்க அப்போ இட்லில உருக்கும் ஆனா தோசைக்கு நல்லா இருக்கு ஆமா தோசைக் கு நல்லா இருக்கு அந்த கொழம்பே நல்லாருக்கு நா இப்ப வாங்கினேன்னா எனக்கு நை திக்கு வன்ட்டு அந்த கொழம்புக்கு தோசை ஊத்டுவே
இல்ல காலையில வாங்கிட்டு வருவாங்கல்ல அதனால அதலா ஊத்த மாட்டோம் நம்ம அத கழுவி வச்சிருவ
அதிப்பாவி
மத்தியானமே கழுவி வச்சிருவே எல்லாத்தையு இதே மார் ரசோ வந்து எங்க அம்மா திடீர்னு நாளைக்கு ஷிப் குக் பண்ணிடுவாங்கன்னா இன்னைக்கு நைட்டே கழிவி வச்சிருவே
பாவண்டி பழிவாங்குரிய
கழுவி கழுவி வச்சிருவே எல்லாத்தையு கழுவி கழுவி கழுவி கழுவி புடிக்காதுன்னா கழுவி வச்சிருவே
அது வேஸ்ட் ஆகணும்னு கழுவி வச்சிருவ
ஏன்னா நா திங்க முடியாதுல்ல என்னால இப்போ எனக்கு பிடிக்காதுல்ல அப்ப யார் வச்சிங்க கூடாதுல
அடிபாவி நா என்ன பண்ணுவேன்னா அத வாங்கிட்டு வந்துருவ உங்க அப்பா அதுக்கு‌ போ மாட்டாரு ஏன்னா நேரத்துல எந்திரிச்சு போனு நா நேரத்துல எந்திருச்சு போன் பண்ணி சொல்லிட்டு அண்ணா நா பதினோரு மணிக்கு வரேன்றவ அவங்க கட்டி வச்சுருவாங்க ஏன்னா ரொம்ப வருஷமா ரெகுலர் ஃபர்ஸ் ந குட்டியா இருக்கும் பொதுல இருந்து வாங்கிட்டு இருக்கோ சண்டே சண்டே எங்க வீட்டுக் போனா அதா இருக்கு இப்ப வரைக்கு இங்க வந்துட்டு நா எப்ப எனக்கு தோணுதோ அப்ப வாங்குவே
டே மட்டு அதுல சோயா போடுவாங்க
ஆமா எங்க அப்பாக்கு சண்டேஸ் சோயா போட்ரது ரொம் புடிக்கு அதனால எங்க அப்பா சண்டே வாங்குவாரு எனக்கு சண்டே வந்துட்டு இஷ்ட இருக்காது சண்டே என்ன பொறுத்த விக்கு வந்துட்டு எந்திருக்கவே மாட்டே
ஆ ஹா நாலா எங்க எனக்கு விடியிறதே மதியானந்தா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு
நா எங்க வீட்டுல இருக்கும் போதுல அப்டி ‌தா எந்திரிப்பேன் இங்க வந்துட்டு கொஞ்ச சீக்கிரோ எந்திரிக்கிற எப்டின்னா ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு
ரொம்ப சீக்கிரமா இருக்குது போங்க
ஆமா எங்க வீட்டு்ல இருந்து இங்க வந்து மாறும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குல அங்க பர்ஸ்ட் எங்க மாமியார் கூட இருக் கும் போதெல்லா எட்டு மணிக்கு எந்திரிச்சிருவோ அதுக்கே திட் டுவாங்க எட்டு மணிக்கு எந்திரிச்சாவே திட்டுவாங்க உங்க அப்பா மட்டு பத்து மணி வரை க்கு உள்ள படுத்திருப்பாரு தெரியுமா அப்டியே கடுப்பா இருக்கு அவங்க அப்பா அசிங்க அசிங்கமா கேப்பாரு வெளிய உக்காந்து எந்திரிக்கவே மாட்டீங்க புடிக்கிறா நீங்க தா செல்ல குடுக்குறீங்கன்னுவாரு
ஆ
இருந்தாலு சார் எந்திரிக்க மாட்டாரு
கொழுப்பு
அவருக்கு புடிக்காது காலைல இன்னிக் காலைலீயே இன்னிக்கி அங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வன்ட்டு இ துல்ல பங்ஷன்ல அதனால இங்க தாலி ‌பிரிச்சி மாத்துனோ எந்திரீங்க தாலி போட்ணோ அப்டீன்னு சொல்றோ அதுக்கு கூட எந்திரிக்க மாட்டீங்குறாரு அவர்தா கட்னாருனே மறந்துருவாரு போல இல்ல அதையு சொல்ட்டாரு
ஓ சொன்னாறா ஓகே ஓகே
ஏன்னா பன்றது வாழ்க்கையோட விதி நம்முளுக்கு அப்டி இருக்குது
எதிர்ப்பாராததே எப்பயுமே நடக்கோ
அ பஸ்ட்டு எதிர்பார்த்திருந்துன்னா ஊரு வுட்டு ஓடிருப்பே
என்னம்மா இப்டி சும்மா கொற சொல்லிட்டே இருக்கீங்க
என்னது ஆ சேர் சேர் வந்து வாழ்றவளுக் குதா தெரியு இன்னேர்த்துக்கு ஒக்காந்து மணி என்ன இந்நேரத்துக்கு பதினோரு மணிக்கு ஒக்காந்து நா சமச்சு தரணோ அப்போ தா அவங்க அப்பா சாப்புடுவாரு
ஏ அவரு சமைக்க மாட்டாரா
ஒரு வெங்காயோ கூட வெட்டி தரமாட்டாரு ஒரு வேலைக்கு ஆகாது பத்து பைசாக்கு பிரயோஜனோ இல்ல எனக்கு
ஒரு வேல செய்ய தெரியாது தெரியுமா ஒரு தோச ஊத்த தெரியாது ஒரு பாத்தரோ கழுவ தெரியாது
எல்லா சொல்லி கு
குடுத்தா கேக்றவங்குட்ட சொல்லலாடா சொன்னாலு கேக்க மாட்டாரு நீ என்ன என்ன அடுத்தடீல வேல வாங்குறதுக்கு பாக்குறியா அப்டீன்னுவாரு அதுல என்ன ஆகு ஒரு பேச்சு முத்தி போக முத்தி போவ இப்போ நம்மளு வந்துட்டு எவ்வளோவோ வெளிய வ ன்டோ செரியா அ லேடிஸ்தா சமைக்கணோ புடிக்கணோனு நெனைக்கிற அளவுக்கு நா நா வந்துட்டு அப்புடி வளந்த பொண்ணு கெடையாது எங்க அப்பா வன்ட்டு எங்க அம்மாக்கு காஃபி வெரிக்கி வெச்சு தருவாங்க
அப்பாவ எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க எங்க சித்தி வீட்ல எங்க த சித்தப்பாதா தொடைக்கிறது பெருக்குறது துணி தொவைக்கிறது சமைக்கிறது
அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நானு கேக்கறே இப்போ இத்தன வர்ஷோ நீங்க எல்லாரு வேலைக்கு போனீங்க நாங்க செஞ்சோ இப்ப எங்களோட உங்களோட எங்குளுக்கு சேலரி ஜாஸ்தி வருது அப்டீன்னா அத நீங்க செய்யலாமே அந்த ஈகோ ஏ வருது
அதுல்லா ஏத்துக்க மாட்டோ நாங்க
சாரி அதெல்லா ஏத் ஏத்துக்க மாட்டாங்களா ஒலகோ அதெல்லா ஏத்துகாதுன்றியா
ஆமா ஒலகோ ஏத்துக்கோ ஐய்ய அதெல்லா இல்ல நம்மள்ட்டலா இது செ செரிப்பட்டு வராது
ஏ தம்பி செய்வாம்பா பாவப்பட்ட ஜீவன் செய்வா
ஏன்ட்டலா இந்த பேச்சு ஆகாது
அவா அவாக்கு வேணுனா அவா அவா செய்வாங்க
நா அப்புறோ தொடர்ந்து ஒரு பத்து நாள் பட்டினி கட போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிருவே
அ ஒன்னு பிரச்சன இல்ல அவுங்க அப்பா சமைச்சு குடுத்துருவாரு
அச்கே போய் அங்கே இருந்துக்கோ இங்க வராதன் சொல்லிருவ
ஏ உங்க வீட்ல வச்சுக்கிற மாரி ஐடியாவா
இல்ல இல்ல அப் அப்படி ஒரு வேள யாராவது இருந்தா சொல்ற ஏன்ட்ட இந்த மாரி அஹ நா அம்ச்சிருவ வீட்ட விட்டு
இல்லடா நா கேக்கறது என்னன்னா நீதானா அவுங்க வீட்ல இருப்ப
நம் நம்ம எப்பயுமே அந்த மாரி போ கூடாது நம்ம எப்மே தனி குடுத்தனோ கூட்டு வந்துருனு அப்ப தா அவுங்கள வீட்ட விட்டு அனுப்பறக்கு வசதியா இருக்கு
அப்பறம் அறம் ஸ்டிக்ட்டா போய் கேக்கட்டா வெளிய போடா அப்டி சொல்லிட்டா உங்க அப்பாவ
ஒரு வேளையு செய்ய தெரியாதா போங்க வெளிய அப்டி சொல்லிருங்க
அவ்ளோ நம்மள கெளப்பி விட்டுரு பிரச்சனயே இல்ல உங்க அப்பா ஒரு பீஃப் பிரியாணி வாங்கி ஒக்காந்துக்கு
அது எப்டி ஒரு நாளைக்கு ஒக்காருவாங்க
நூறு நாளைக்கு ஒக்காந்தாலு ஒக்காந்துக்கு அதல்லா நம்ம தா மட்னி இங்க
நாளைக்கு வேற எ ஃப்ரெண்டுக்கு பெறந்த நாள் வருது
அது வேற ஏ வருதுன்னே தெர்ல யார கேட்டு வருது
இப்படி ஒன்னு ஒன்னா வருது எதுக்கு வருது ஏ வரு துன் தெரில ஒன்னு ஞாபக வெச்சு தெரியாதுல்ல அவுங்ளுக்கு தெரியாதுல்ல
சாரி சீரியசா தெரியாது
ஆனா எனக்கு அப்பா பெறந்தனால்லா தெரியு
செரி ஏ பொறந்நாள் சொல்லு தெரியாதுல்ல அப்றோ என்ன பேச்சி
எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா அவுரு பொறந்தநாளு எனுக்கு யான் தெரில அது ஞாபக இருக்கு எப்பையு
அது நம்ம கொஞ்சோ வன்ட்டு நம்ம லூசா இருக்றோல்ல அதனால ஏப் ரல் ஃபூல் அன்னிக்கி நமக்கு ஞாபக் இக்குது
சேர் இருங்க எனக்கு ஒரு செகெண்டு கால் வருது கூப்படட்டா இருங்க செகெண்ட் கால் வருதுட் அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா செகெண்ட் கால் ஒன்னு வருது பேசிட் கூப்பற்ற திரும்ப உங்ளுக்கு ஆ வெக்கற அ டாட்டா